வணக்கம் தோழி
வணக்கம் வணக்கம் சொல்லுங்க
அ நா இன்னைக்கு சிறிய அளவுல எங்க வீட்ல காய்கறி சாகுபடி பண்ணலாமா ஏன்னா வீட்ல சிறிய கொஞ்சோ எடம் இருக்கு வீட்டை ஒட்டுனா சிறிய அளவுல இந்த எடத்துல வந்து நம்ம தெனமு காய்கறிகள்ல்லா கடையில விலை கொடுத்து வாங்கறோ அதுல நெறய ரசாயன பொருட்கள்லாம் சேர்த்திருப்பாங்க அது நம்ம ஒவ்வொரு முறையுமே வந்து இதுல உடம்புக்கு கெடுதல் இருக்குமோ இல்ல அபாயகரமான ரசாயனங்கள் கலந்துருப்பாங்களா இந்த மாதிரி ஐயத்தோடயே நா வாங்கறே அதுனால சிறிய அளவுல வீட்ல ஒரு மா காய்கறி தோட்டம் அமைக்கலா நமக்கு அத்தியாவசிய தேவைக்கான காய்கறிகள இயற்கை காய்கறில பயிரிடலான்னு ஒரு திட்டத்துல இருக்க இத பத்தி உங்களோட கொஞ்ச நேரோ உரையாடலாமா
ஆ கண்டிப்பா கண்டிப்பா நீங் தாராளமா அதை பத்தி ஏன்ட்ட பேசலா எனக்குமே இந்த ஒரு குழப்பம் இருந்தது இத பத்தி நீங்க தாராளமா என்கிட்ட பேசலா
ஆ சரியா சொன்னீங்க ஏனா நம்ப வீட்ல நம்ம பாத்து ஒரு காய்கறி பயிர தோட்டோ அமைக்கணு வச்சுக்கோங்கள நம்ப விதைத்து பராமரி கா் காய்க்கும் போது அது பூக்கும் போது அது நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி அளப்பரிய மகிழ்ச்சிய குடுக்கு அதே நேரத்துல நம்ப பாத்து பாத்து உருவாக்குன காய்கறிகள நம்பளும் உண்டு நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு பரிமாறும் போது மனசுல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கு இல்லலையா அத செய்யறதுனால நமக்கு வந்து ஒரு சரியான பொழுதுபோக்காவு இருக்கு பயனுள்ளதாவு இருக்குஅ ந ம் செய்யலாமா அது நானு
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப சொன்னீங்க பாருங்க மிகவும் கேக்குறதுக்கே மிகவும் சந்தோஷமான ஒரு செயல் இப்ப செய்லாம் அப்டின்றத நீங்க முடிவு எடுத்திருக்குறீங்க இப்ப நம்ம கடைகள்ல போய் வாங்குறோ அப்டிங்கும் பொழுது அதுல நெறைய ரசாயனங்கள் கலந்துருக்காங்க சோ நறைய வந்து ஆபத் உடலுக் உடலுக்கு ஆபத்து தரக்கூடிய ரசாயனங்கள கலந்து வச்சிருக்காங்க சோ அதுக்கு நம்ம நம்ம வீட்லயே இருக்கிற கொஞ்ச எடத்திலயே நம்ம என்ன என்ன விளைய வச்சா என்னத்துக்கு நம்ம அன்றாட நம்மடைய தினசரி நம்முடைய வீட்டுக்கு வேண்டிய அ பொருள்கள நம்மளாலே கண்டிப்பா தயாரிக்க முடியு அப்டின்னு நா நெனைக்கறே சோ நீங்க எடுத்திருக்க முடிவு மிகவும் சரியான சிறந்த செயல்பாடு
ஹ் நம்ப காய்கறி சாகுபடிங்கு போது முதன் முன்னெச்சரிக்கையா மொதல்ல நம்ம செய்ய வேண்டிய சில வழிமுறைகள்லா இருக்கு அதுல என்ன பாத்தீங்கன்னா நம்ம கொள்ளைய ஃபர்ஸ்ட் நம்ப இருக்கிறதே சிரியடமா இருந்ததும் அத தூய்மைப்படுத்தணு ஏன்னா அதுல நெறையா கலைகள்லாம் மண்டி போயிருக்கு இல்லையா கவனிக்காம அந்த களைகளே வந்து நம்ப வெட்டி அப் சுத்தப்படுத்திட்டு நிழலா இருந்துச்சுன்னா அந்த நிழல வந்து தவிர்க்கற்துக்காக பெரிய மரங்கள் இருந்ததுன்னா மரங்கள கழித்து விடுதல் அப்டி இல்லனா அந்தந்த சின்ன காட்டு செடிகள்லா இருந்ததுன்னா அதெல்லாம் வெட்டிட்டு நம்ம பயிரிட போற இடத்த வந்து ஃபஸ்ட்டு பண்படுத்தணு களைகளை அகற்றுதல் நிழலை அகற்றுதல் இந்த மாதிரி செய்யணு எதுனால சொல்றன்னா சாகுபடிங்கம் போது செடிகள் நன்கார வளரணும்னா கொறஞ்சபட்சம் போது அதுக்கு நேரடியான சூரிய ஒளி படனு அப்பன்னா செடிகள் நன்றாக வளரு அதனால சூரிய ஒளி நல்லா பட்ற மாதிரியான இடத்த நம்ம தெரிவு செஞ் இருக்கணு சரிங்களா
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நீங்க சொன்னீங்க அப்ப நம்ம வந்து ஒரு செடிய வளக்குறோ அப்டிங்கும் பொழுது அத நம்ம நழல்லயே வளக்க முடியாது நிச்சயமா நமக்கு அதுக்கு வெயில் வேணும் சூரிய ஒழிக்கதிர் அது மேல பட்டாதா ஒரு செடி கொஞ்சோ கொஞ்சமாவது ஆரோக்கியமாது வளறதுக்கு உறுதுணையா இரு ருக்கு அப்படின்னா நான் என்னுடைய கருத்து அதுதா
அடுத்தா பாத்தீங்கன்னா வந்துட்டு மண் மண்ணு வளமான மண்ணா இருக்கணுங்கறது ரொம்ப அவசியம் நம்ம இருக்கிற பயிரிட போற எடத்துல இயற்கையாவே மண்ணுல வள இருந்ததுன்னா பரவால அப்படி இல்லனா இற்கே உரங்கள் கிடைக்கும்ல இயற்கையில வந்து அ ஆட்டோட அந்த ப க எருது கதுல்லா இருக்குல்ல அந்த மாதிரியான விஷ் விஷயங்கள் ஆட்டு எரு இந்த மாதிரியான விஷய் யங்கள போடுறது மக்கிய இலைக்கழிவுகள் இந்த மாதிரி போட்டு மண்ண வந்து பதப் படுத்திக்கோங்க மடித்து போன இலைகள் அந்த நம்ம கொள்ளைய சுத்தம் பண்ணு போதே இலைச்சறுகுகள்லாம்ல அதையுமே நம்ம கலந்து விட்டு காய விட்டு போடும் போது இயற்கையா மடிச்சு போயி இயற்கை உரங்கள் கிடைக்கு அத செஞ்சுக்கணு அடுத்ததா பாத்தீங்னா விதைக்கு வந்து நம்ம வீட்ல அந்த மாதிரியான எடங்கள்ல வந்து சின்ன சின்ன தொட்டிகள் இல்ல மண் கலவைகள்லா விக்கூல்ல அத வாங்கி கூட அதுல கூட நம்ம முதல்ல விதைய தெளிக்கலாம் விதை தெளிவுல மொத ஒரு ஒரு செம்மண் இல்ல வண்டல் மண் இந்த மாத்ரியான மண்ணா இருந்ததுன்னா செடிகள் நல்லா வளரு நம்ம மண்ண கவனிக்கறது ரொம்பவே அவசியங்க
கண்டிப்பா இப்ப நம்ம எந்த அளவுக்கு சூரிய ஒளி நமக்கு வேணூ அப்டின்னு நெனைக்கிறமோ எந்த அளவுக்கு நீர் சத்து வேணும் அப்டின்னு நெனைக்கிறமோ அதே மாரி மண் வளம் நமக்கு ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு செயல்பாடு நீங்க சொன்ன மாத்ரி இப்ப ஆட்டு சாணம் மாட்டு சாணம் இதெல்லா இருக்கில்லையா சோ இதல வந்து நம்ம மண்ணோட பதப்படுத்தி நம்மளுடைய வெதைகள நம்ம வ தெளிப்பதன் மூலம் நம்ம இதளுக்கு போதுமான சத்து கெடைக்குது அப்டின்னு நா நெனைக்றே
ஆமா நம்ப வந்து காய்கறில அதுல வந்து காய்கறி தள்ளி போர்து இல்லன்னா ஒரு குறிப்பிட்ட எடத்த தேர்ந்தெடுத்து அதுல வந்து விதைகள் இருக்கும்ல இப்ப கத்தரி காயெல்லா பாத்தீங்கன்னா கத்தரி காய்கெல்லா வந்துட்டு நம்ம ஒவ்வொரு விதையா போடும் போது அங்க போட முடியாது அங்க என்ன பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எடத்த தேர்ந்தெடுத்து மண்கலவையில நீங்க என்ன பண்ணுங்கன்னா அவ அந்த கத்தரி விதைகள் இருக்கும்ல அத தெளித்து அதன் மேல தண்ணீர்ல மெல்லிதா அள்ளி தண்ணி அதிகமா ஊத்தாம மெல்லிசா தண்ணீர் ஊற்றி மணல தூவிட்டீங்கன்னா அது ஒரு வாரத்துக்குள்ள அந்த விதைகள்லா முளைச்சி உட ஆரம்பிக்கு இதுக்கு பேரு நா ற்று இடுதல்ன்னு சொல்லுவாங்க அந்த நாற்று இடும்போது அது சிறிய கன்றுகளா வளந்து ஒரு உள்ளங்கை உயரம் வளந்து ஒரு கன்றுகளா வரும்ல அப்ப அத பறிச்சு என்ன பண்ணனுனா தனித்தனியே ஒரு குழிக்கு இரண்டு கன்றுகள் அந்த மாத்ரி வச்சு குழி நோண்டி அந்த எடத்துல தண்ணீர் தேங்கறதுக் தேவையா நடவுன்னு சொல்லுவாங் பரித்து நடுதல் அப்படியே விதைப்பட முடியாது சரிங்களா அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுவே நீங்க வெண்டைக்காய் இந்த மாதிரி விதைகள்லா போடும்போது அதுவ நம்ம ஒரே இடத்துல விதை விட முடியாது வெண்டைக்காய்க்கு என்னன்னா ஒவ்வொரு கய் ச்சான் அளவு இடம் இல்ல ஒரு முழங்கை அளவு இடம்னு நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு அந்த கை இடைவெளியில நாம குழி நோண்டி அதுல ஒரு குழிக்கு மூன்று அல்லது நான்கு விதைகள போட்டு ஹ அதன் மேல மண் தூவி தண்ணீர் ஊற்றணும் எதுக்காக ஒரு குழிக்கு மூன்று நான்கு விதைகள்னா நம்ப விதை போடும் போது அது மொளைக்கலனா நம்ளோட உழைப்பு வீணா போயிடு இல்லையா அதனால ஒரு குழிக்கு நான்கு விதைகள் இந்த மாதிரிலா தெளிச்சு நீங்க போட்டீங்கன்னா ஒரு விதை இல்லைனாலு ஒரு விதை முளைக்கு அப்டிங்கிற நமக்கு ஒரு ஆப்ஷன் கெடைக்கு.
ஆஹ் மிகவும் சரியா சொல்லிருக் டீங்க எனக்கு இந்த ஒரு இந்த ஒரு கட் த்திரிக்கா வள வள வெதையெல்லா எப்படி வளர்க்குறது அப்டின்றதுக்கு ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியா இருந்திருக்கீங்க அப்டின்னு நெனைக்கிறே ஏனா இப்ப நம்ம வந்து கடைகள்ல வாங்கி நம்ம பயன்படுத்துறத விட இப்ப வீட்டுலேயே எப் எப்டி பயன்படுத்தணும் அப்டிங்கறது உங்ககிட்ட பேசறது மூலியமா நா தெரிஞ்சுக்கிட்டே இப்ப ஒரு வெத இல்லன்னா கூட கண்டிப்பா நம்ம தெளிக்கிற அந்த மூனு வெதைல ஒரு வெத நிச்சயமா முளைக்கு சோ இதனால நம்முடைய பொழைப்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்டின்னு நா தெரிஞ்சுக்கிட்டே ரெண்டாவது பாத்தீ ஏ அப்டின்னா இந்த தக்காளி தக்காளி ஒங்கறது வந்து ஒரு லாபகரமான ஒரு பயிரது இப்ப நம்ம எப்ப அத வ பருவ அறுவ நம்ம வந்து அது விவசாயம் பண்றதுக்கு சரியான மாதம் அப்படின்னு பாத்தம்னாக்கா ஜூன் அல்லது நம்ம ஜனவரி மாதங்கள நமக்கு ஏற்றதா இருக்குனு நெனக்கிறே
ஓ சரிங்க சொன்னிங்க அந்த மாதத்துல பொறந்த உம் சொல்லுங்க
ஆஹ் இப்ப நாற்று நடுதலுங்கறது வந்து நம்ம வந்து நேரடியா வெதைக்காம ந ப ஒ ஒ தக்காளி செடிய வாங்கி இருவத்தஞ்சு நாள்லருந்து முப்பது நாளுக்குள்ள ஒரு ஒரு மாத காலக்கத்துக்குள்ள அத வந்து நம்ம வெதச்சி அதுக்கு வேண்டிய உரங்கள நம்ம கொடுத்து அதாவது நா சொன்ன இல்லையா இந்த மாட் ஆட்டுச்சாணம் மாட்டுச்சாணம் இந்த மாரி கொஞ்சம் உரங்கள குடுத்து அத நம்ம பராமரிச்சோ அப்டீங்கும் பொழுது அது ஒரு ஒரு ஒரு மா ஒரு மாசம் அத நம்ம நல்லா பாத்துக்குட்டோ அப்டின்னா அது நமக்கு வளர்ச்சல நமக்கு நறையா குடுக்கு நல்ல காய் நல்ல நல்ல நல்ல கணிகள அது நமக்கு குடுக்கும் செடி சாயாம இருக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா அதுக்கு நமக்கு ஒரு ஊன்றுக்கோள் கொடுக்கணும் நம்ம எந்த அளவுக்கு செடி சாயாம வைக்கிறமோ அந்த அளவுக்கு அது நமக்கு நேறைய காய்கள் பழங்கள தரும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இந்த மாதிரி நீங்க நீங்க செயல்படலாம் அப்படின்னு நேனைக்கிறேன்.
உங்களோட அறிவுரையை நான் ஏத்துக்கிறேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம தெளித்து நாற்று விடு பறித்தடுவதான காய்கறியான தக்காளி கத்திரிக்காய் இந்த மாதிரியான விஷயங்க நம் பார்த்தோம் இப்ப என்னன்ன நேரடி விதைப்புல ஏற்கனவே இந்த புடலங்காய் இருக்குல புடலங்காய் பாகற். காய்அவரைக்காய் போன்றவை எப்படின்னா வந்து கொடியில வந்து நம்ம அதை விதைத்து அது ஒரு வாரத்திற்குள்ள முளைத்து வெளி வரும் அப்ப நம்ம என்னனா பந்தல் போடணும் இந்த மாதிரி காய்கறிகள் வந்து தரையிலயும் வளராது அது செடிகள் நேராமவும் நிற்காது இல்லையா அதுக்கு அந்த நம்ம விதைத்த இடத்துல நான்கு. கம்பு குச்சிங்க கிளைகளோட உள்ள குச்சிகளை ஊன்றி வைக்கும் போது அந்த முளைத்து வந்த விதை செடிகள் என்ன ஆகும் அந்த குச்சிகள்ல படர ஆரம்பிக்கும் அது ஒரு குறிப்பிட்ட உயிரம் வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு நம்ம பந்தல் போடணும் ஒரு ஓரளவுக்கு சூரியவொலி படுற மாதிரியான ஒரு நீண்ட. பந்தல்களை போட்டுட்டீங்கன்னா மேல அந்த கொடிகள் வந்து படர்ந்து மேல வந்து புடலங்காய். ஆ அவரைக்காய் போன்ற காய்கறிகள். அக்கு கொடிக்கையிலே நமக்கு கத்திரிக்கா வெண்டைக்காய் போன்ற சின்ன செடிகளும் இருக்கும் இதனால இரண்டுக்கும் சூரிய ஒளி வர்ற மாதிரி நம்ம பாத்துக்கிட்டா போது பாதிப்பு ஒண்ணும் ஏற்படாது. நம்மளோட இருக்கிற குறைந்த இடத்துல நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து காய்கறிகளையுமே நம்ம பறிச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப பாத்தீங்க அப்டின்னா நம்ம இதுக்குன்னு நம்ம ஒரு. இடத்த வாங்கியோ அதுக்கு. நம்ம வந்து ஒரு பயிரிட வேண்டிய அவசியம் இருக்காது இப்ப நீங்க சொன்ன காய்கறிகள் தக்காளியா இருக்கட்டும் வெண்டைக்காயா இருக்கட்டும் புடலங்காயா இருக்கட்டும் நம்ம இருக்கிற இடத்திலயே நம்ம அழகாக அத வந்து. பராமரிக்க முடியும் அப்படின்றத நீங்க சொன்ன ஒரு சில கருத்துக்கள் மூலியமாவும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்ப நம்ம சின்ன சின்ன விவசாயம் வீட்லயே இருந்து பண்றது நம்ம வெளியில போயிட்டு நம்ம செலவு பண்ணிட்டு ஆரோக்கியம் இல்லாத ஒரு காய்கறிகள வாங்கிக்கிட்டு சிரமப்படுற. உடலுக்கு தேவையற்ற ஒரு ஒரு வியாதிய எல்லாம் கொண்டுகிட்டு வர்றதுக்கு நம்ம வீட்லயே நம்மளால என்ன பயிரிட முடியும் அப்படின்றத பார்த்து பயிரிட்டு நம்மக்கு வீட்டுக்கு வேண்டிய ஒரு காய்கறிகள நம்ம பறிச்சு அறுவடை செய்யறோ அப்படிங்கறத கேட்கவே மிகவும் மகிழ்ச்சியா உள்ள ஒரு செயலா நான் பாக்குறேன்.
நிச்சிமா காய்கறி சாகுபடில ஆனா ஒரு. வங்க எப்படி இருந்தாலும் பூச்சி தாக்குதல் அந்த சின்ன சின்ன. புழுக்கள் இந்த புடலை அவரைப். போன்ற செடிகள் வேறுக அதோட கொடிகள்யும் சரி வேர்லயும் சரி புழுக்கள் இருக்கும் மற்ற கத்திரிக்காய் போன்ற செடிகள்யும் பூச்சி தாக்குதல் ஏற்படும் இதை தவிர்க்கிறதுக்காக நீங்க என்ன பண்றீங்கனா வேப்ப இலைய. கட்சி. இயற்கையான வேப்பலைய அரச்சி அதுல மஞ்சள் தூள் மாட்டு சாணம் போன்றவற்றை காலந்து அந்த செடிகள் மேலையும் குசால் மேலையும் தெளிக்கும் போது என்னாகும்னா பூச்சி தாக்குதல இருந்து பாதுகாத்துக்கலாம் அப்படி இல்லைனாலு வேப்ப எண்ணெய் கரைசல் என்னன்னா ஒரு லிட்டர் தண்ணில ஒரு அஞ்சு எம்எல் ஆறு எம்எல் இது மாதிரி வேப்ப எண்ணெய கலந்து தெளி. போது அதோட பூச்சிகள தவிர்க்கலாம் அது மட்டும் இல்லாம பூக்கள் நல்லா. பூக்கறதுக்கு பஞ்சகாவிய இந்த மக்கிய காய்கறி கழிவுகள் இருக்குல்ல அந்த தண்ணிர் கரைச்சு இல்ல மீன் அமிலம் இந்த மாதிரியான விட்டு இயற்கையான ஒரு பூச்சித்தடுப்பு கிருமி நாசினி. நீங்கள நீங்க தெளிச்சிங்கேன்ன வச்சுங்களே. ஆஹ். நமக்கு உடலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத நல்ல பூச்சிகளையும் விரட்டு நல்லா விளைச்சு பார்க்கலாம் நிச்சயமா நீங்களும் இதெல்லாம் கடைப்பிடிச்சு விவசாயம் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன்.
கண்டிப்பா கண்டிப்பா நம்ம இவ்வளவு நாட்கள் நம்ம வந்து வெளியில போயிட்டு ஒரு பொருளை வாங்கிக்கிட்டு நம்ம சிரமப்படுறத விட இப்ப நீங்க சொன்ன ஒரு அறிகுறிகளை வச்சு நம்ம வீட்டு தோட்டத்திலேயே என்னன்ன சிறு சிறு காரிய காய்கள் எல்லாம் நம்ம அறுவடை பண்ணலாம் எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத மிக தெளிவா நீங்க. சொல்லியிருக்கீங்க நிச்சயமா நான் அதை பயன்படுத்துவேன் நானும் எங்கது எங்களோட சின்ன சின்ன தோட்டத்துல பயிரிட்டு பயனடியவேன்னு சொல்லிகிறே நன்றி.
நன்றி.